ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் ம் இப்பதா நல்ல ஒரு சாப்ட்டு அப்டியே உக்காந்திருக்கே
ம் பரவால்ல இன்னிக்கி அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி நல்லா செஞ்சு வெச்சிருந்தாங்க நானு நல்லா சாப்ட்டே
ஆ
எனக்கு இப்போ கொஞ்ச நாளா இல்ல ஒரு ரெண்டு மூணு நாளா ஆ ஒரு சில பேர்லா வந்து என் கிட்ட பேசுறது வந்து கொஞ்சோ வந்து வேற மாதிரி பேசுறாங்களோ அப்டியெல்லா தோணுதுங்க ஏ இந்த மாரி மெண்டலா எனக்கு தோணுதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது என்னோட ஃப்ரெண்டு தா ஓகேங்களா ஃப்ரெண்டு தா எ கூட ஹைப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தா ஆ பாத்தீங்கின்னா இவ்ளோ நாளு நா அவர்கிட்ட நல்லாதா பேசிட்டுருந்தே இப்பல்லா அவரு என்கிட்ட வந்து மார்கு பண்றீங்கிளா லைக் அந்த மாரி எதாவது கேக்கம் போது இல்லங்க நா வந்து ஏற்கனவே பண்ணிட்டுருக்கே ஒருத்தவங்க கூட அப்டியல்லா நம்ப அவ் அவாய்ட் பண்றோ அப்டின்னா அவங்க நம்ம கிட்ட சரியா பேச மாட்டாங்களோ
அவ் அவுங்க உன் உங்கள அவாய்ட் பண்றாங்களா
இல்ல நா வந்து நா அவாய்ட் பண்ணணுன்லா பண்ணல புரியுதுங்களா
இல்லங்க நீங்க அவாய்ட் பண்றீங்கிளா அவுங்கள அப்டின் கேக்கற
நா அய்யோ அதுதா நானு சொல்ல வரே நா வந் து யாரையு
அட இல்லங்க எனக்கு நா என்ன கேக்கறனா நீங்க அவாய்ட் பண்றலேன் சொல்றீங்களா அவரு உங்கள அவாய்ட் பண்றாரா அத கேக்கற
ஆ அவரு வந்து இத்தன நாள் நல்லாதா பேசிக்கிட்டு இருந்தாரு சரிங்கிளா இப்பல்லா வந்து அவரு வந்து நாங்க எதுக்காக பேசுவோனா நாங்க ஃபோன்லா பேச மாட்டோங்க எப்பவுமே ஆ இப்போ வந்து இந்த இது இருக்குல்லையா இப்போ இது நம்ப அடுத்த ஒரு பிளாட்ஃபாம்ல பேசிட்டு இருக்கோ அப்டின்னா அந்த மாரி பேசும்போது அவரு வந்து வரீங்களா அப்டின்னா கேப்பாரு இல்ல ஆ நா வரல இப்போ ஆ ஆல்ரெடி இருக்காங்க அவங்ககிட்ட பேசிட்டிருக்கே அப்டின்ற மாரி நா சொன்ன செரிங்ளா இப்டி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளா அவரும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டுதா இருந்தாரு நானு இல்லங்க இல்லங்க அப் அப்டிதா சொல்லிட்ருக்கே இதனால வந்து அவுங்க தப்பா நெனச்சி ச்சாங்ளோ நம்ம வந்து அவுங்கள அவாய்ட் பண்றோ அப்டின்னு அப்டின்னு எனக்கு தோணுச்சி ஏனா எப்பவுமே வந்து ஃபோன் பன்னோன்னு வச்சிகோங்களே எப்டி இருக்கீங்க அப்டின்ல்லா கேப்பாங்க மொத மொத எடுத்த ஒடனே ஏனா ரொம்பலா பேச மாட்டோ எப்பவாதா பேசுவோ ஆனா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல பாசிட்டிவ்வான ஒரு வைப்ரேஷன்தா அப்டின் வச்சிக்கோங்களே எதாவது பேசனா எனக்கும் எதாவது சொல்லுவாரு எதா ஒர்க் இருக்கு இதுல வர்க் இருக்கு அதுல வர்க் இருக்கு அந்த மாரில்லா எல்லாமே எனக்கு சொல்லுவாரு ஆ திடீர்னு இன்னைக்கி நா ஃபோன் பண்ற ஃபோன் பண்ணிட்டு நா சும்மா நார்மலாதா ஃபோன் பண்ண ஆ பண்ணிட்டு ஆ சொல்லுங்க எடுத்தொன்னே சொல்லுங்கன்னு அவர் சொல்ல சொன்னதே கெடையாது ஏனா எப்பவுமே எப்டி இருக்கீங்க அப்டின்தா கேப்பாரு நானு வந்து அந்த மாரிதா எக்ஸ்பட் பண்ண பட் ஆனா இன்னைக்கி எடுத்தவொன்னே வந்து ஆ சொல்லுங்க என்ன அப்டின்ற மாரி பேசனாரா அப்ப என்ன ஏ ஏ இவரு இப்டி நம்ம கிட்ட றாரு அப்டின்ற மாரி எனக்கு இருந்துச்சி நம்ம எப்பவும் போலதான இருக்கோ இவரு ஏன் நம்ம கிட்ட வேறமாதிரி நடந்துகிறாரு ஒரு வேள வந்து நம்ம வந்து இல்ல வேண்டா நம்ப இப்ப பண்ணல இந்த அவர் கூட பண்ணாதனால அவரு அவரு வந்து அப்டி நெனக்கிறாரோ நம்ப வந்து அவர அவாய்ட் பண்றோ நெனைக் கிறாரோ அப்டின்ற மாரி எனக்கு தோணுச்சி அதுதா என்னன்னா அ தெரியல எல்லாருமே இப்டிதா இருப்பாங்க எனக்கு புரியிது பட் இருந்தாலு வந்து நம்ப வந்து ஒரு பெர்சன வந்து பிலீவ் பண்ணம் போது அவுங்க திடீர்னு அவுங்ககிட்ட ஒரு புதுசா வேற மாதிரி அவுங்க நம்ம கிட்ட பேசும்போது ஆ நமக்கே வந்து அது கொஞ்சோ என்னடா இது இவர் கிட்ட பேஸ்லாமா வேணாமா அப்டின்ற மாரி இருக்கு
ஆ அ ஓ அவருக்கு வந் து அவரு கூட பண்னுன் கேக்கறாரு பட் நீங்க ஆல்ரெடி எங்க பண்ணிட்ருக்கறனால இல்லங்க அது பண்ண முடியாது சொல்லிருக்கீங்க அது ரெண்டு மூணு தடவ கேட்னால அவருக்கு வந்து மனசு சரி இல்லயா
இருக்கலா நா நனைக்கிற ஆ ஆமா ஆனா எது ஆமா ஆனா என்ன கரெக்ட்டா என்ன அப்டின்றது எனக்கு புரியல
அ ம் அது சரி
இல்லங்க என்ன தெரியுமா நா முன்னாடில்லா அவர் கூட பண்ணிருக்கேந்தா அ பண்ணும்போது அவரு என்ன பண்ணுவாரு அப்டின் வச்சுக்கோங்களே அவரு கூட நறைய பேர் பண்றாங்க சரிங்களா அவுங்க எப்புடின்னா அவரு எ கூட ஒரு மூணு காலு எ
ஏ இப்ப அவரு கூட யாரு பண்றதுல்லயா போ
இல்ல அவரு கூட பண்றதுக்கு நறைய பேர் இருக்காங்க
அப்பற ஏ திடீர்னு
அதும் எனக்கு தெரியல தெரியல ஆ மூணு பேரு மூணு மூணு கால் எ கூட பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க மூணு காலு ஏ கூட பண்ணாலுமே அப்றமா வந்து வேற யார் கூடயாது போய்ட்டு பேசுவாரு ஐய்யய்யோ இது இப்டி இருந்தா நம்ப இன்னு அந்த இன்னு ரெண்டு காலுக்கு நம்ம யார் கூட பண்ணுவோ அப்டின்ற மாரி எனக்கு நா யா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கற மாரி இருக்கு வேற யாரு நா இன்னைக்கி பண்ணவே மாட்டே அப்புடியே விட்டுருவ இப்டிதா போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு நாளு எனக்கு அது வந்து கொஞ்சோ சரியா வரல ப பண்ணோனா முடிச்சுணு அப்டின்ற மாரி எனக்கு ஆனா டெய்லி சும்மா ரெண்டு பண்ணிட்டு மூணு பண்ணிட்டு விட்டுட்டோ அப்டின்னா என்ன பண்றது அப்டின்ற மாரிலா இருந்தது ஆ நா அத சொன்ன ஆனா அவர் அத புரிச்சுக்கல நானு அதுனால செரி பரவால்ல இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்டின்ற மாரி நா விட்டுட்ட பண்றதே இல்ல அதுக்கப்றோ அவர் கூட
ஓவ அதுனால இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்து கேட்றது கேட்டாங்க திருப்பியு பண்றிங்களா அப்டின்னு ஆ
நா எ சொல்லி முன்னாடியே பேஸ்னா மொத்தமா கம்ப்லிட் பண்ணிட்டு போயிட்டா பிரச் பிரச்சன இல்ல அவரு வந்து என்னன்னா ஒரு ரெண்டுகால் முடிச்சுட்டு செரிங்க நா சாப்ட போனு போயிட்டு வர அப்டின்னுவாரு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வரவே மாட்டாரு அப்ப அன்னிக்கு எனக்கு வேஸ்ட் ஆயிடு ஆனா அவர் வேற யாரு கூடயாவது பேசி முடிச்சிருவாரு அப்ப அது எனக்கு தான கஷ்டமா இருக்கு அது அவர் புரிஞ்சிக்கவே இல்ல
ம் ஹு என்னமோ வித்தியாசமா இருக்காங்க ஒருத்தவங்களு
அதேதா எனக்கு தோணுதுங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாதா இருக்காங்க அப்டின்னு தோணுது சில பேர்லா வந்து தேவனா நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இல்லனா அப்டியே போட்ருவாங்களோ ஏன்னா நாலா சீரியஸா யாருக்கா இருந்தாலு வந்து என்ன சொல்றது நமக்கு ஒரு விஷயோ தெரியுது அப்டின்னா நா சொல்லணு செய்யணு அப்டின்னு தா நெனைப்ப அந்த மாரிதா என்னோ எ கூட ருக்குர ஃபிரண்ட்ஸ் யார்ல்லா எங்கிட்ட பேசுறாங்களோ எதோ ஒரு ஒர்க் வருது அப்டினா கூட நா எல்லாருக்குமே அத வந்து சொல் சொல்லிடுவ கண்டிப்பாவே நா வந்து அப்டே இல்ல நா மட்டு பண்ணணு நா மட்டு செஞ்சிக்கணு அந்த மாரி ஆள்ளா கடையவே கடையாது நா வந்து அவரு அந்த மாரிதா எதாவது ஒர்க் இருந்துச்சு அப்டின்னா எனக்கு அவரு வந்து சொல்லுவாரு இப்ப திடீர்னு வந்து கொஞ்சோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன மாதிரி ஒரு மாதிரி இரு க்கு அவர் பேசுனது எனக்கு என்னடா இவர் திடீர்னு இப்டி பேசுறாரே அப்டின்ற மாரி இருந்துது செரி ஒ நம்ம என்ன பண்ண முடியு அப்டின்ற மாரி இருந்துது
ஹு ஹு அதெல்லா ரொம்ப போட்டு கொழப்பிக்காதிங்க எல்லா சில ஒவ்வருத்தவங்குளுக் ஒவ்வொரு மாரி மைண்ட் செட் இருக்கு எல்லாமே எல்லாருமே அதே அதே போட்டு கொழப்பிட் இருக்காங்க அவ அவனுக்கு ஆய்ரோ வேல இருக்கு நாம பாட்டுக்கு வந்துட்டு நம் போட்டு கொழப்பிகிட் இருக்கோ சேர் வுடுங்க சாப்டிங்ளா என்ன என்ன ஸ்பெசலு மதியோ வெஜிடபிள் சாதோ இது தயிரா கூட ஹலோ கேக்குதா நா பேசற்து உங்குளுக்கு ஆ நா பேசற்து உங்குளுக் கேக்குதா நல்லா
நா பேசற் உங்குளுக் கேக்குதாங்க ஹலோ
ஆ கே இப்பதா கேக்குது
அப்பிடியா என்ன முன்னாடி கேக்கிலியா
ம் இங்க ஏதாவது டிஸ்டபரன்ஸா இருக்கு
தெரியில என்னன்னு ம்
சேர் சேரி அப்றோமா என்ன இப்போ பாப்பா வன்ட்டானா அவ்ளோதாவா
ஆமாங்க அதுக்கப்றோ அவுளுக் வந்து அ மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு அத சொல்லி குடுக்குணு இன்னிக்கு அப்டியே போகு இப்பல்லா நாள் போறதே தெரியமாட்டேங்கிதுங்க
ஆ ஆ அ பார்ரா நாள் போறதே தெர்லனா அப்ப எவ்ளோ பிஸியா இருப்பீங்க அ
இல்லில்ல நா அப் அப்டி சொல்ல வர்ல இந்த சனிக்கிழம ஞாயித்துக்கிழம அப்டின்னா நம்ம வெளியே போயிட்டு வருவோ அப்பா சனிக்கிழமை இன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னிக்கு அப்டின் நமக்கு தெரியு இப்பல்லா பாத்தீங்கன்னா சனிஞாயிரா இருந்தாலு எல்லா நாளு ஒரே மாரியே போகுதா எப்ப சனி ஞாயர் வருதுன் கூட தெரிய மாட்டேங்குது அப்டிதா போயிட்ருக்கு
அது சேரி
ம் நீங்க வெளியே போறீங்களா சனி ஞாயிருனா
ம் வெளியே போ மாட்டே நா எப்பயுமே டெய்லி வெளியே வண்டி எடுதுட்டு வெளியே போயிட்டு வருவே நேத்து ஆனா சூப்பரா இருன்ச்சுங்க வ்வானோ ரொம்ப அழகா இருந்தது நிலாவ்வட பாதி நிலாவோட நல்லா இருந்தத் நல்லா பிரைட்டா இருந்தத் போய்ட்டு அப்டியே ஒரு எடத்துல வண்டி நிறுத்திட்டு கொஞ்ச நேரோ அப்டியே உக்காந்து வானத்த அப்டியே பாத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்த அப்டினா அ சாய்ந்தரனா அப்டியே ஒரு மெதுவா ஒரு வண்டியில அப்டியே ஒரு ஒரு சுத்து சுத்திட்டு வந்தா அப்டியே இந்த ஊர்லா இந்த வில்லேஜ் சைட்லா போய்ட்டு வந்தா அப்டியே ஒரு மாறி நிம்மதியாருக்கு அ எப்புயுமே நா பண்ணிட்தா இருக்க அது ஒரு நல்லாருக்கு அப்புறமா அத் வீட்டுக்கு வந்ததப்றோ நல்லா நம் சந்தோஷமா இருக்கலான் நெனைப்போ அதுக்குள்ள வீட்ல நம்ளை நாம்ளே சண்ட போடலனா சண்டைக்கு வாடான் சொல்லி கூப்ட்டு வந்து சண்ட போடுவாங்
ம் ம் ம்
ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க நம்ளுக் சுர்ருன் ஆயிடு கடுப்பாயிடு
நா கூட ஆனா நெனப்பே இந்த ரூம விட்டு வெளியே நவ்றதே இல்ல ஆனா வெளியே போயி கொஞ்ச நேரமாவது இந்த வாக்கிங் போணு கொஞ்ச நேர நடந்து இப்டி போயிட்டு வர்லா அப்டின்ல்லா தோணு ஆனா செய்ய மாட்ட என்னன்னாப் பாத்தீங்கனா சாயங்காலோ நேரோ ஆயிடுச்சு அப்டினா நமக்கு கரெக்டா இருக்கு அவுளுக் சாப்பாடு ஊட்டி விட் றது அதுக்கப்புறோ பாத்தீங்கனா அவுகுளுக்கு படிப்பு சொல்லி குடுக்குறதூ அப்டியே வந்து நம்மள விட்டு நவர மாட்டாங்க எட்ட அத்னால நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் கெடைக்கவு கெடைக்காது
ஓக்கே என்னப்பன் ஆனா சில டைம்ல வந்துட் நம்மளுக்கு ஒரு நம்மளோட மனசு நல்லா இருக்கு அன்னிக்கு வந்து நம்ம இது பண்ணலா இது பண்ணலான் சொல்லிட்டு எல்லா யோசிச்சுட்டு இருப்போ ஆனா கடைசியில பாத்தா அந்த விஷயோ நடக்கவே நடக்காது நம்ம நாம நல்லா இருக்கலா ஆனா நம் கூட இருக்கிறவங்களே ஏதாவது ஒண்ணு கொழப் பண்ணி விட்டுருவாங்க அவள்தா முடிஞ்சி போச்சி அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணவே மு டியாது ப்ப அப்டியே அன்னிக்கி செர ராத்திரி புல்லா ஏண்டா இப்டி இருக்குன்னு நிம் சில்டைம் வீட்ட விட்டு வெளி போயிர்லாம் போலலா இருக்கும் ஏன்னா அப்ப நம் சந்தோஷ் மா இருப்போ அந்த நாள் ஃபுல்லா கடைசில யாராவது வந்து கரெட் ட்டா கெடுத்துட்டுருவாங்க அது எப்டின்னா ஒரு வெள்ள சட்ட இருக்கு அதுல ஒரே ஒரு டாட் வந்து புள்ளி மஞ்ச கலர்ல கர வந்துச்சுன்னா அது எப்டி இருக்கு அந்த மாரிதா அது அப்டியே நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு ஃபுல் வெள்ள இருக்கறதுலா தெரியாது அந்த ஒரு டாட் மட்டுந் நம்புளுக்கு கண்ணக்கு தெரியு
அ ரொம்ப கரெக்டா சொல் சொல்றீங்க எனக்கு அப்டிதா இருக்கு எல்லா விஷயத்தையு பாக்கும்போது என்னடா நடக்குது நம்மள சுத் தி அப்டின்ற மாரி போயிட்டு இருக்கு வாழ்க்க
ஆ அவ்வளோதா நீங்க இங்க இருந்து ஒரு மலைய வந்து உங்க வெரல்லயே புடிச்சு பாக்கலா சின்னதா இவ்ளோதா இருக்கு மல அப்டின்னு பாப்போ கிட்ட இருந்து பாத்தா பெருசா இருக்கு தூரத்துல வெச்சுதா பாக்கணு அ ப்ராப்ளம்ம அவ்ளோதா ம் இப்ப நீங்க இங்க பாருங்க அந்த மலையே கிட்ட வந்தாலுமே பெருசாதா இருக்கு இல்ல இப்போ ஒரு ஸ்பூனே எடுத்து உன் முன்னாடி கு கிட்ட வெச்சாலு அது பெருசாதா தெரியு தூர்த்துல வெச்சுத உள்ளேபாப்பாங்கோ எப்பயுமே நம் கிட்ட ரொம்ப நெருக்கி வெச்சுனா அது எந்த ஒரு ரிலேஷனா செரி நார்மலான ஒரு விஷயமா இந்தா செரி அது கரெக்டா இருக்காது
செரிங்க ரொம்ப நல்லாவே சொல்றீங்க எல்லாமே செரி நா பேசுறே அதுக்கப்புறோ உங்ககிட்ட செரி வெச்சிறேங்க
ஆ